ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதுங்களா ஹலோ தோழா கேக்குதுங்ளா
கேக்குதுங் தோழி உங்களுக் கேக்குதா ஆ சொல்லுங்க தோழி நல்லாருக்கே பாரதி நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கேங்க நா இன்னிக் எதுக்கு உங்ளுக்கு நா கால் பண்ணே அப்டின்னா கிராமப்புறங்கள் நகர புறங்கள்னுடைய வாழ்க்கைய வந்து ஒப்பிட்டு பேசற மாதிரி சில கருத்துக்கள் வந்து எனக்கு தேவப்படுது ஒரு பேச்சு போட்டிக்காக அதனால உங்ககிட் ட கலந்துரையாடலான் சொல்லீட்டு நா உங்ளுக்கு கூப்ட்ருக்கே தோழா தொடர்ந்து பேசுவோங்ளா
ஆ பேஸ்லா தோழி
ஆ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்துட்டு பெரும்பாலான மக் கள் வந்து கிராமப்புறங்கள்ல தா வசிச்சாங்க கிராமப்புறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுத்தமான காற்று, நீர் எல்லாமே வந்துட்டு நமக்கு ரொம்ப சுத்தமாருக்கு காய்கறிகள், பழங்கள் எல்லாமே வந்துட்டு நமக்கு கலப்படம் இல்லாம வந்துட்டு கிடைக்கு ஆனா அதுவே வந்துட்டு நம்ம நகர்ப்புறம் எடுத்துக்கிட்டோ அப்டினா நகரங்கள்ல வந்து நம்ம மரங்கள் பாக்கறதே வந்துட்டு கொஞ்சோ அரிதாதா இருக்கு வாகனங்கள் அதிகமா இருக்கற காரணத்துனால நமக்கு காற்று எல்லாமே வந்து மாசு கலந்ததா தா இருக்கு கிராமம், நகரம் இரண்டுலுமே நல்ல விஷ்யங்களு இருக்கு சில பாதகமான விஷ்யங்களு இருக்கு அத பத்தி உங்ளுடைய கருத்துக்கள தொடர்ந்து பேசுங்க
கண்டிப்பா தோழி இப்ப கிராமங்கள்ன் பாத்தீங்கன்னா நகரங்கள்னு பா்த்தீங்கன்னா ரெண்டுமே என்னது ஒரு மனிதர்கள் வாழ வேண்டிய எடமாக கருதப்படுது தோழி இங்க ரெண்டு பே இங்க இங்க ரெண்டு எடத்துலயு என்ன பண்றாங்கனா மனிதர்கள் தங்களது வாழ்க்கை முறைய என்ன பண்றாங்கனா வாழ்ந்து வருகிறார்கள் தோழி இப்ப கிராம ங்கள்ல பாத்தீங்கன்னா குறைந்தளவு மக்கள் வாழ்ந்து வராங்க தோழி நகரங்கள்ல பாத்தீன்னா அதிகளவு மக்கள்ங்கறது வாழ்ந்து வராங்க தோழி இப்ப கிராமப்புற பா கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா இயற்கையான சூழல் வந்து அதிகமாக காணப்படும் தோழி மரங்கள், வயல்கள் இது மாரி இயற்கையான சூழல்கள் வந்து அதிகமா காணப்படும் தோழி இப்ப நகரங்கள்னு எடுத்தீங்னா உயரமான கட்டிடங்கள் இருக்கு அப்றோ தொழிற்சாலைகள் நெறைய இருக்கு அப்பறோ வணிக ஊடகங்கள், வளாகங்கள் இது மாரியான காணப்படுதுங்க தோழி
கண்டிப்பாப்பா கண்டிப்பா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்டினா நம்ம கிராமப்புறங்கள் வந்து விவசாயிக்கிட்ட இருந்து ஆ எல்லா உணவு வகைகளையுமே நம்ம வந்து வாங்கிக்கலா விலைவாசியு வந்துட்டு நமக்கு அ ஒப்பிட்டு பார்க்கும்போது நகரப்புறங்கள்ல வந்துட்டு விலைவாசி பல வியாபாரிகளிடம் கைமாற்றி வருவதனால நகரபுறங்கள்ல விலைவாசி கள் வந்து அதிகமா இருக்கு கிராமப்புறங்கள்ல நமக்கு எளிதுல அனைத்துமே வந்துட்டு ஆ விவசாயத்த பொறுத்தளவு எளிதில் கிடைத்திரு இப்ப ஒரு கீரை வகைகளாக ட்டு ஒரு காய்கறிகள் ஆகட்டு நம்ம தோட்டத்துல வந்து நம்ம ஆ புதுமையா அப்பவே பறிஸ்ட்டு வந்து நம்ம செய்யக்கூடிய தன்மை உடையதா இருக்கு ஆனா அதுவே வந்து நகரப்புறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா அது வந்து மருந்து தெளிக்கப் பட்டதாகவு விரைவில் வளருவதற்காக நெறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள் போட்டதாதா வந்துட்டு இருக்கு அதனால வந்துட்டு ஆ நம்ம வந்துட்டு நகரப்புறங்கள் மட்டுமே சார்ந்திருக்காம கிராமத்துல இருக்கக்கூடிய விவசாயிகளிடமிருந்து காய்றிகள் மற்றும் பழங்கள வந்து வாங்கி நம்ம கிராம நகரப்புறங்கள்ல வசிச்சாலுமே பக்கத்துல இருக்கக்க கூடிய கிராமப்புற விவசாயிகள் கிட்டமல வந்து நம்ம தொடர்ந்து பொருட்கள வாங்கினா அது அவுங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அத வந்து பயன்படுத்தக்கூடிய நமக்கும் உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும்
கண்டிப்பா தோழி இப்ப பாத்தீங்னா கிராமத்துல வாழ்றவங்க மு எல்லாருமே என்ன பண்றாங்க விவசாயம் நம்ப தா செய்றாங்க தோழி அவங்க என்ன பண்றாங்கன்னா நிலத்தே உழுது உணவு பொருட்கள் என்னா பண்றாங்க தயாரிக்கிறாங்க தோழி இது நகரத்துல இருக்கவுங்கள பார்த்தீங்கனா தொழிற்சாலைல வேல பாக்குறாங்க அப்றோ பாத்தீங்னா அலுவலங்கள்ல வேல பாக்குறாங்க அப்பறோ வணிக நிறுவனங்கள்ல இது மேரி என்ன பண்றாங்க வேல பார்த்துட்டு இருக்காங்க இப்ப வளர்ந்து வரு எனது தொழில்நுட்பங்களையு என்ன பண்ணறாங்க வேல பார்த்துட்டு இருக்காங்க தோழி அப்றோ பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல காற்று மாசுபாடுங்கிறது குறைந்த அளவு காணப்படு தோழி நகரங்களை காட்டிலு கிராமங்கள்ல குறைந்த அளவு காணப்படும் தோழி ஏன் நகரங்கள்ல அதிகமா காணப்படுதுன்னா நெறைய தொழிற்சாலைகள் இருக்கு அப்றோ பாத்தீங்னா வாகனங்கள் வந்து நகரங்கள்ல அதிகம் தோழி இதனால காற்று மாசுபாடுங்கிறது அதிகமாக காணப்படுது தோழி
நிச்சயமாப்பா நிச்சயமா அதே மாதிரி பார்த்தீங்க அப்டின்னா கிராமப்புற பள்ளிக்கூடங்கள்ளல்லா வந்துட்டு ஒரு குடும்ப அமைப்ப ஆ மையமா வச்சு பள்ளி ஆசிரியர்கள் இருந்து எல்லாருமே வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தைகள பாத்துக்கிற மாரி பாத்துக்குவாங்க பள்ளி கட்டணமு வந்து ஓரளவுக்கு வந்து எதுவாகதா இருக்கும் ஆனா அதே சமயம் நகரப்புறங்கள்ல வந்து பாக்குறோ அப்டிங்கும்போது அதிக செல்வாக்குமிக்க கொழந்தைகள் படிக்கக்கூடிய இடமா இருக்கு அதே மாதிரி அவுங்க கேட்கக்கூடிய பள்ளி கட்டணத்த வந்து நம்ம செலுத்தக்கூடிய ஒரு அதிகப்படியான பள்ளிக்கட்டணங்கள் செலுத்த வேண்டிய ஒரு அவல நிலைகளுக்கு வந்து ஆட்படு ஆ அதனால அந்த மாதிரி எல்லா இல்லாம இரண்டு இடங்களிலுமே இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் ஒரு ஒரே மாதிரி அமைந்தால் நிச்சயம் அதுவும் வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சிய அளிக்க கூடியதா தா இருக்கு
கண்டிப்பா தோழி இப்ப கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்னா செலவுங்கிறது கம்மி தோழி இப்ப அதிகமான அந்த எக்ஸ்பென்சிவ்ஸ் செலவும்பாங்கள அது வந்து கிராமப்புறங்கள்ல கெடையாது தோழி நகரங்கள்ல பாத்தீனா அதிக அளவு இருக்கு தோழி இப்போ கிராமப்புறங்கள்ல உணவு வீடு அன்றாட தேவைகள் இதோட என்ன பண்ண முடிஞ்சிது தோழி இந்த நகரபுறங்கள்ல பார்த்தீங்னா அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு அனாசிய பொட்கள்லா வாங்கி என்ன பண்டாங்க சேர்த்துட்டு இருப்பாங்க அது மட்டு இல்லாது இப்ப நறைய இடத்து ல என்ன பண்டாங்க லோன் வசதியு அதிகமா இருக்கு தோழி இது நகர்புறங்கள்ல அதிகமா காணப்படுது தோழி அதுக்கு ஈ எம் ஐ கட்டி என்ன பண்ணுது நாட்கள் வந்து போயிடுது வேலைக் போயிட்டு தோழி
நிச்சயமாப்பா நிச்சயமா சரியா சொன்னீங்க அதே மாதிரி பாத்தீங்கனா கிராமப்புறங்கள்ல வந்துட்டு நமக்கு வேலை வாய்ப்புகள் வந்து சற்று குறைவா தா இருக்கு ஆனா நகரபுறங்கள்ல வந்து பார்க்கும் போது நமக்கு வேலை வாய்ப்புகளும் தவர பல்வேறுபட்ட துறைகள் சார்ந்த அறிவியல் வளர்ச்சியு வந்து அங்க நகர்புறங்கள்ல அதிகமாவே காணப்படும் அதனால தா நம்ம மக்கள் வந்து அதிகமா நகர்புறங்கள நோக்கி செல்றத வந்து விருப்பப்படுறாங்க அது ஒரு வகையில் ஏற்றதாக இருந்தாலும் வரபுக்கேற்ற செலவு வந்து அங்கேயும் இருக்கதான் செய்யுது சோ நம்ம நடுநிலைமையா அ வந்து வாழ்ந்து பழகிட்டோ அப்டின்னா எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம மேம்படுத்திக்கலாம் தொறர்ந்து பேசுங்க
கண்டிப்பா தோழி இப்ப கிராமப்புறங்கள காட்டிலு நகர்புறங்கள பாத்தீங்கன்னா கல்வி மருத்துவ வசதிகள் என்ன அதிக அளவு காணப்படுது தோழி இப்ப கிராமப்புறங்கள எனா பிரச்ச ச்சன எதனா ஒரு சிகிச்சை பண்ணணும்னா ரொம்ப அதிக தூரம் என்ன பண்ணும் போகணு தோழி டைமிங்கிறது என்ன ஆகு இன்னி நகர்புறங்களல பாத்தீங்கன்னா அவ்வளோ நேரங்கிறது ஆவாது தோழி அப்ற சிறந்த கல்வி முறைகள் என்ன பண்றாங்க நகர்ப்புறங்கள்ல காணப்படுது தோழி அப்புறம் பெரியம் கல்லூரிகள்லாம் இப்ப கல்லூரிகள் எல்லாம் கிராமப்புறங்கள இருக்கானு கேட்டா கண்டிப்பா கிடையாது தோழி கல்லூரி படிப்பை படிக்கணுன்னா நகர்புறங்களுக்கு தா சென்றாகணும் தோழி இப்ப நறைய பேர் என்ன பன்றாங்கனா படிச்சு முடிச்சுட்டு கிராமங்கள விட்டுட்டு நகரங்களுக்கு என்ன பண்றாங்க வேலைக்கு வந்துறாங்க தோழி ஏன் பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள அதிகமான வேலை வாய்ப்புகள் கிடையாது அதனால நகர்புறங்களுக்கு என்ன பண்றாங்க குடி பெயர்ந்துறாங்க தோழி
நிச்சயமாப்பா அதே மாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்கல வந்து மருத்துவ வசதி வந்து கம்மிய அத கம்மியாதா இருக்கு நகரபுறங்கள்ல வந்து பாத்தோ அப்படின்னா நமக்கு பலதரப்பட்ட ஆ நவீனமயமாக்க பட்டம்ப பல மருத்துவமனைகள் வந்து இருக்கும் இயற்கை சார்ந்த மருத்துவங்களு இருக்கு அ நமக்கு வந்து ஆங்கிலம் சார்ந்த மருத்துவ மருத்துவர்களும் வந்து இருப்பாங்க அதுல யாரு தேவைப்படுறாங்களோ அவங்கள வந்து பயன்படுத்திக்கலா ஆனா கிராமங்கள்ல வந்து பாத்தா குறிப்பிட்ட ஓர் இரண்டு மருத்துவர்களேதா இருப்பாங்க அவுங்களையே சார்ந்து நம்ம வந்து இருக்க வேண்டியதா இருக்கு ஏதாவது ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டால் கூட வாகனங்கள் கிடைத்து குறிப்பிட்ட இடத்தில் வந்து சென்று அடையிவதற்குள் பல மனிதர்கள் வந்து பல இன்னல்களுக்கு வந்து ஆட்படுறாங்க அந்த மாதிரி எல்லா பாக்கும்போது நகரபுறங்கள் வந்து செரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஏத்துக்க வேண்டிய கட்டாயத்துல வந்து இருக்கும் கிராமப்புறமாகட்டும் நகர்புறமாகட்டும் இரண்டுலயுமே வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்களு இருக்கு சாதகமான விஷயங்களு இருக்கு பாதகமான விஷயங்களு இருக்கு சாதகமானத எடுத்துட்டு பாதகமானத நம்மளு கொஞ்சோ சரி செஞ்சுக்கிட்டோ அப்படின்னா நிச்சயம் ஆ எங்க இருந்தாலும் வந்து ஆ மன நிறைவோடு வாழ முடியும்
கண்டிப்பா தோழி நீங்க சொன்ன மாரி இப்ப கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா போக்குவரத்து வசதிங்கிறது சில இடங்கள்ல என்ன பண்து கம்மியாவே இருக்கு தோழி சில கிராமங்கள்ல இப்ப கூட சாலைகளே என்னது இல்லாம இருக்கு தோழி ஆனா நகரங்கள பாத்தீங்கன்னா சிறப்பாக உள்ளது தோழி அ பேருந்துகள் அடிக்கடி இருக்கு ரயில்கள் இருக்கு இப்போ புதிதா மெட்ரோ மெட்ரோ ரயில்கள் போன்ற வசதிகள் பல வசதிகள் என்ன பண்ணிடாங்க நகரங்கள என்ன பண்ணிடாங்க கொண்டு வந்திருக்காங்க தோழி கிராமங்கள காட்டி நகரங்கள்ல போக்குவரத்து வசதிங்கிறது அதிகத் தோழி
நிச்சயமாப்பா நிச்சயமா ஆ அதே மாரி பாத்தீங்கன்னா ரயில் பயண அப்டிங்கறதெல்லா நம்ம எடுத் துட்டோம்னா கிராமப்புறங்கள்ல ஏதோ ஒரு ரயில் நிலைய மட்டு ஒரே ஒரு ரயில் மட்டுந்தா ஒரு ஊர்லருந்து மற்றொரு ஊருக்கு செல்வதா இருக்கோ ஆனா அதுவே வந்து நகர்புறங்களலோ அல்லது பெரிய பெரிய சிட்டிஸ்லல்லா நம்ம வந்து பாத்தோம்னா நிச்சயமா அதே ஊருக்கு வந்து நான்கைந்து ரயில்கள் வந்து இருக்கு நமக்கு எந்த நேரோ தேவையோ அந்த நேரத்துல வந்து நம்ம வந்து போயிக்கலா ஒரே ஒரு சில பஸ் ஒரு சில பேருந்துகளுக்காகவு அல்லது ஒரு சில ரயில் இதுக்காகவு நம்ம வந்து பல மணி நேரம் காத்து கிடக்க வேண்டிய ஆ கட்டாயம் வந்து இருக்காது தொடர்ந்து பேசுங்க
கண்டிப்பா தோழி இப்ப கிராமங்கள் பாத்தீங்கன்னா இயற்கயோடு இணந்து காணப்படுது தோழி நகரங்கள பாத்தீங்கன்னா நவீன தொழில்நுட்பம் அதிக வசதிகள் கொண்டு பயன்படுது தோழி இப்ப கிராமங்களாகட்டு நகரங்களகட்டு ரெண்டுமே ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு முக்கிய வளர்ச்சியே என்னா பண்ணுது ஏற்படு தோழி கிராமங்கள பாத்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் உற்பத்தி விவசாய சார்ந்த துறை கால்நடை கால்நடை துறை இதுமரி என்ன பண்ணுது வளர்ந்து வருது தோழி நகர நகரங்கள பாத்தீங்கன்னா வேலைவாய்ப்புகள் அப்பறோ தொழில்நுட்பம் தொழில் வளர்ச்சி இது போன்று என்ன பண்ணுது நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு அவசியமாக திகழப்படுது தோழி
நிச்சயமாப்பா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நகரபுறங்கள்ல வந்து எழுவதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த மாதிரி அதிக தொகை ஊதியத்தை ஊதியமா வாங்குனாலு வீட்டு வாடகைக்கே வந்து பாத்தீங்கன்னா முப்பதாயிரோ நாற்பதாயிரோ அப்டி போயிரோ அவங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்கள் காய்கறிலருந்து எல்லாமே வந்து விலை அதிகமாதா இருக்கு ஆனா அதுவே நம்ம கிராமப்புறங்கள்ல இருக்கின்றோ இருக்கோ அப்டின்னா ஒரு மாத ஒரு பத்தாயிரம் இருந்தா கூட சொந்த வீடு இருந்துச்சுன்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம நிம்மதியான வாழ்க்கைய வந்து வாழ்ந்துட்டு போயிக்லா அதனால கிராமமோ நகரமோ நம்மளுடைய ஆ பண தேவைக்காக நாம் ஒரு இடத்தில இருந்து இன்னொரு இடத்துக்கு பெயர்த்து சென்றாலும் அங்கருக்க கூடிய நடைமுறை வழக்கத்தினாலு பல சிக்கல்கள வந்து எதிர்கொள்ள வேண்டியதுதா இருக்கு ஆதுனால எந்த இடத்தில் இருக் கிறோமோ அந்த இடத்திற்கு ஏற்றமாறு வரக்கூடிய வருமானத்தை வைத்து மகிழ்ச்சியாக வாழ வாழ்வது வந்து சால சிறந்ததுன் நா நினைக்கிற தம்பி
கண்டிப்பா தோழி உங்களிடம் பேசுவது மிக்க நன்றி தோழி நல்ல கருத்துக்களை பகிந்துர் தோழி பயனுள்ளதாக க்கு தோழி
நிச்சயமாப்பா நம்ம தொடர்ந்து அடுத்த இதுல பேசலாம் பல பயன் பல பயனுள்ள தகவல்கள வந்து பகிர்ந்துகிட்டோம் நன்றி வணக்கம்
நன்றி வணக்கம் தோழி